ஹலோ
ஓ சொல்லுங்க தோழி வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க தோழி
நல்லாருக்கே நீங்க எப்டியிருக்கீங்க
ம் நல்லாயிருக்கே தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஒன்னும் பண்ல சின்ன சின்ன வேலைய முடிச்சுட்டு இப்பதா உக்காந்தே
சரிங் தோழி நீங்க நல்லா சமைப்பீங்ளா தோழி
ஆ நா சமைப்பேன் ஆ ஆனா திருமணமான புதுசுல ஒண்ணுமே தெரியாது ஏன்னா நா படிச்சது எல்லாமே ஒரு ஹாஸ்டல்ல படிச்சதுனால எனக்கு அந்த அளவு தெரியாது ஆனா திருமணமான பிறகு இப்ப கொஞ்ச கொஞ்சமா நா கத் துக்கிட்டே நெறைய விஷயோ நீங்க நல்லா சமைப்பீங்ளா
நானு தா சொல்ற அளவுக்கு இல்ல ஆனா திருமணத்துக்கு முன்னாடிருந்தே ஓரளவுக்கு சமைப்பேங் தோழி
பரவால்லயே
அ கண் அ காரக்கொழம்பு மொதல்ல சாம்பார் அதெல்லா அந்த அளவுக்கு வெக்க தெரியாது
ம்
கார கொழம்பு தா கல்யா ஆ கல்யாணத்துக்கு முன்னாடிலருந்தே காரக்கொழம்லா நல்லா செய்வே இப்போ கல்யானோ ஆனதுக்கப்ரோ பிரியாணி அந்த மாரி எல்லாமே செய்ய கத்துக்குனு ஓரளவுக்கு
ஓ பரவால்லயே சூப்பர் நா வந் நா வந்து எனக்கு வந்து நான்வெஜ் வந்து ஒரே மெத்தட் மாரிதா தெரியு அது ஓரளவு ஓகேவா தா இருக்கு ஆனா வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆ சைவம் உணவு எல்லாமே செய்யணுன்னு தா ரெம் ஆச அதுமே நெறைய செய்வே அதுல என்னென்ன முடியுமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்வே அந்த காய்கறிலே நம்ம என்னென்ன வி வித விதமா செய்ணுமோ அப்டுல்லா செஞ்சு பாப்பே அந்த மாரி நெறைய இந்த சைவ ஆ சைவன்றது கா ஆ அது ஒ எப்டி சொல்றதுன்னா டிஃப்ரெண்டா செய்ணு அதுதா நல்லாருக்கும் அதா வெஜ்ஜு நீங்க வெஜ் செய்வீங்களா நான்வெஜ் நல்லா செய்வீங்களா
நா ரெண்டுமே செய்வே ஆனா நம்ம ரெகுலரா மோஸ்ட்லி வெஜ்ஜு தா செய்வோ எல்லார் வீட்லயு எப்பயா நான்வெஜ்ன்றது வீக்லி ஓன்ஸ் தா இருக்கும் வெஜ்ஜ் ஆனா உங்கள மாரி வித்தியாச வித்தியாசமால்லா சாமப்பமா ஆ ரொட்டெனா கொழந்தையு அதிகமா விருப்பப்பட்டு சாப்ட மாட்டது ஆ கொழம்பு வகைகள் தா சாம்பார் காரக் கொழம்பு அந்த மாரி காய்கறி செய்றதுதா கொழந்தையு வெரைட்டி ரைஸ்ல்லா விரும்பி சாப்ட மாட்டா
ஆ
அதனால அதிகமா வித்தியாசமான பொரியல்லா அதெல்லா செய்றதில்ல ரொட்டைனா நம்ம நார்மலா என்ன என்ன செய்வோமோ அது மட்டும் தா செய்வோ
இல்ல இல்ல நீங்க செய்ற மாரிதா நானு செய்வே ஆனா செய்யறதே நம்ம கொஞ்சோ வித்தியாசமா செய்யணுன்னு நெனைக் ப்பே இப்போ ஒரு நம்போ ஒரு சப்பாத்தி செஞ்சோன்னா அத வந்து என்ன பண்ணு வெறும்னே சப்பாத்தி மாவ ந்த கோதும மாவ பெசன்ஞ்சு செய்யக்கூடாது அத பீட்ரூ அரச்சு அத ஊத்தி பீட்ரூட் சப்பாத்தி செய்வே அப்றோ இந்த பாலக்கீர இருக்கு பத்தீங்களா பாலக்கீர அத அர ச்சி அத வந்து அதுல தண்ணி மாதிரி ஆட் பண்ணி பச்ச கலர்ல ஒரு ஆ பூரியோ இல்ல பாத்தியோ செய்வே அந்த மாதிரி என் என்னால என்னென்ன முடியுதோ அத அ நம்ம செய்யறதயு கொஞ்சோ ஆமா
இப்ப நல்லா ஆரோக்கியமான உணவ குடுக்கணுன்னு விரும்புறீங்க
ஆமா ஆரோக்கியம் பிளஸ் அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கணும்
ஆ அது கொஞ்ச டைம் கொஞ்சோ அதிகமா நேரோ கொஞ்சோ செலவிடணும் இல்லையா
இல்ல அது அது ஸ்டார்டிங்ல கொஞ்ச கஷ்டமா இருக்கு அப்பறோ பழகிடு ஏன்னா ஏ பச ரெண்டு கெழந்தைங்களுமே ஸ்கூலுக்கு போறாங்க காலையில எந்திருச்சி ஒரு அஞ்சு மணி போல எந்துச்சிருவே எழுந்துருச்சி கட கட கடன்னு அ நைட்டே எல்லாமே நா எடு த்து வெச்சிருவ இதல்லா பண்ணணு அதா என்ன செய்யணு அப்டின்னும் போது கொஞ்சோ ஈஸியா தெரியு அப்ப நம்ம கடகட செஞ்சி அவங்க ஒரு எட்டு மணி எட்டேகாலுக்குலா ஸ்கூல் போயிடுவாங்க ரெண்டு பேருமே அப்போ அது கொஞ்சோ அந்த டைம்ல கொஞ்சோ கஷ் டமா தெரிற மாரி இருக்கு அனா அது பண்ணிதா ஆவணு அப்பறோ அந்த ரவா தோஸ் ஆமா அனா உப்மாலா செஞ்சா சாப்புடுவாங்க எனக்கு புடிக்கு அனா அவுங்களுக் கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அதாவது இந்த உலகமே அப்படிதா இருக்கு உப்பானாலே ஒ ரு மாதிரி தா பாக்கறாங்க
அனா நம்பளுக்கு உப்மாலா செஞ்சா கொஞ்சோ சட்டுன்னு வேல முடிஞ்சிரு
ஆ ஆம்மா
நம்போ கொஞ்சோ நம்ம சட்டுன்னு வேல முடியறதர பாத்தா கொழந்தைங்க வந்து அந்த மாரியே எதிர்பாக்க மாட்டாங்க
இப்ப உங்க வீ ட்டுல நீங்க செஞ்சி இதுதா எப்பயுமே சாப்படவே மாட்டாங்க வேஸ்ட் ஆவுனா எத சொல்வீங்க
சின்ன கொழந்த பாத்திங்ன்னா அவ பிரச்சனையே இல்ல எந்த சாப்பாடு குடுத்தாலு சாப்ட்ருவா அது காரோ கொஞ்சோ முன்ன பின்ன இருந்தா கூட சாப்ட்ருவா அனா பெரிய பொண்ணுதா ரொம்ப தொல்ல மியா இருந்தா என்னமா சேமியா கூட சாப்பட மாட்டன தோழி சாம்பார் சா அந்த மாரி சேமியா ரவ உப்புமா
காலையில எப்படி காலையிலயே
க இட்லி இட்லி இட்லி இட்லி சாப்புடுவாங்க இட்லி தோச தோசன்னா நல்லா விரும்பி சாப்டுவாங்க இட்லி தோச அதா காலையில டிப் பன்னா இட்லி தோச தா ஆ பூரி சப்பாத்தி அந்த மா ரி கூட சாப்டுவாங்க அ மோஸ்ட்லி யா பூரி போட்டதுல்ல ஆயில் ஐட்டம்ன்றதுனால சப்பாத்தி ஒன்னா செஞ்சிக் குடுக்கறது அவ்ளதா அனா அது ம் வெரைட்டி சாப்பாடுன் சொல்ட்டு எ எதுவுமே சாப்பட மாட்டாங்க வெத் புளி சாதம் லெமன் சாதோ
ம்
ஆ இப்பவோ வர்லன்னா வளந்ததுக்கு அப்பறோ வருமான் சந்தேகமா இருக்குது நாம் எப்பயாவது ஒரு டைம் ஆயிருச்சின்றதுக்காக இப்போ காலையில இட்லிக்கு இட்லி ஊத்தி ஒரு கொழம்பு வெக்க முடியாதுன்ற தூக்காக இப்போ சேமியாவோ ரவையோ செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சா சாப்பாடுதா சாப்டுவாங்க
ம்
சேமியாவோ ரவ உப்புமாவோ சாப்டவே மாட்டாங்க அதல்லா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
ஆனா நா கேள்விப்பட்டிருக்கே இந்த மாரி ஆனா பிள்ளைங்க வந்து கோழ கூலுக்கு போன உடனே மத்த கொழந்தைங்கள பாத்து அவுங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாரி அவுங்க பள்ளிக்கு போகும் போது து அவுங்களுக்கு ஒரு ஆர்வம் வரலா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு
பள்ளிக்கு போயிட்டு தா போயிட்டு தா இரு க்காங்க அப்ப கூட அவுங்க னா சொல்றது அவுங்க என்னா நெனைக்கிறாங்களோ அதுதா
ம் ம்
நம்ம நெனைக்கிறதெல்லா அங்க ஒர்கவுட்டே ஆகாது சாப்ட்டா நல்லது பின்னாடி அவ்ளோ தா
ஆமா அது இந்த கொழந்தைங்கள வந்து நம்ப நிறைவுப்படுத்தவே முடியாது அதுவு நம்ப வீட்ல அது என்னோட பையன் வந்து பெரிய பைய அவன் சி த்து படிக்கிறா அவன் எப்டின்னா அவ என்ன கேக்குறானோ அததா ஆ அதுக்காக நா அவன கேக்குறத செய்ய மாட்டே இப்ப சப்பாத்தி எல்லாம் நம்ம செஞ்சோனா அதுக்கு பன்னீர் தா செய்யணுனு சொல்லுவா அதுக்காகவே நா பன்னீர் வாங்கி செய்வே புரியுதுங்களா நம்ம அவசரத்துக்கு ஏதா ஒன்னு செய்ய செய்வோனா அது இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங் அத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அத செய்யுங்க இத செய்யுங்க அது மாரி பூரி செஞ்சா இந்த மாரி இந்த உருளைக்கெழங்கு போட்டு அந்த மசாலாதா செய்யணு நம்ம வேற ஏதாவது இந்த பச்ச பயிறு அது மாரிலாமே இருக்குது ஆனா அதெல்லா வந்து பெருசா அத இன்ட்ரெஸ்டா சாப்பிட மாட்றாங்க அதுல வந்து க ட்லெட் அப்பில்லா செஞ்சா சாப்பிடுவாங்க
ஓ
நா வந்து ஆக்ஷுவலி பிசினஸ்லா பண்ணிட்டு இருந்தே கேக்லா வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தே அதனால ஓரளவு கேக்லா எனக்கு செய்ய தெரியு செஞ்சுட்டுதா இருந்தே அப்பப்போ அதுவே ஒரு அ பர்த்டேக்கு எல்லா வந்து கேக் எல்லா ஆட்ரு பண்ணா செஞ்சு குடுப்பே
ஆனா வந்து இப் இப்ப வீட்ல நம்ம செஞ்சோனா அத கேக்கயே சாப்ட்டுட்டு இருக்காங்க அது நல்லதே இல்லல்ல நம்ம எப்பனா ஒரு நாளு செய்யணு
ஆமா ஆமா கேக் எப்டி செய்வீங்க தோழி ஆமா எனக்கு இருக்கு செய்வே தெரியாது செய்யணுனு நா ஆச ச இருக்கு வீட்ல இல்லாத பொருள் சேக்கணுனு சொல்லம் போது அதெல்லா அதனால அது அவ்ளோ அவாய்ட் பண்ணிருது தோழி
ஆனா உண்மதா தோழி அது சில பொருட்கள் இல்லனா கே்ககு ஒன்னு அவ்ளவா நா நா வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலா செய்வே அ நம்ப வீட்ல செய்றது ஏனோ தானோ வரு அத நம்ம எப்டி இருந்தாலு சாப்பிட்ருவோ அது கொழஞ்சாலு சேரி ஒரு மாரி இருந்தாலு சேரி ஆனா நம்போ வெளில ஆடர் குடுக்கும் போது அது கொஞ்சோ நீட்டா இருக்கணு கரெக்டா இருக்கணு அதுனால அதுக்கு ஏத்த மாரி எல்லாமே இருக்கணு அப்பதா செய்ய முடியு இப்ப கேக்குக்குனாலே ஓட்டிச்சு இத வச்சுதா நா செய்வே ஏனா நம்ம வீட்லலா செய்யணுனா குக் குக்கர் வச்சு செய்வாங்க அதனால குக்கர்ல கூட செய்யலா இது அப்டி கெடையாது இப்போ ஒரு பர்த்டே கேக் செய்னா நம்ம ஓடிஜில தா செய் முடியும் அது இருக்கணும் அப்றோ அதுக்கான எல்லா மிஷின் இருக்கணும் ஆம் அத அவன் வச்சல நானு ஓடிஜின் ஒண்ணு இருக்கு அத வச்சிருக்கேன் அப்புற அதுக்கு என்ன அதுக்கான அளவு ஸ்பூன்ஸ் வேணும் ஆ அதோட பொருள் எல்லாமே இருக்ணும் தா ஏன்னா வீட்ல செய்தா எனக்கு இல்லன்னா பிரச்சன இல்ல இது செய்யும்போது பேக்கிங் சோடாருக்கணும் பவுடர் இருக்கணும் அ எல்லாமே கரெக்ட் அளவுல இருக்கணும் அப்பதா என்னால செய்ய முடியு எல்லா அசன்ஸுமே ஊத்தி பண்ணும் போதான் அது ஒன்னு நல்லா சாஃப்டா வரும் ஆனா வேல அதிகோம் நம்மள பீட் பண்றோல அது ரொம்ப நேர பண்ணிட்டு இருக்கணும் ஆ ஆட்டோமெட்டிக் கெல்லாமே இருக்கு ஆனா அதெல்லாமே கொஞ்ச வெல அதிகமா இருக்கு பதினஞ்சாயிரம் இரு பதாயிரம் ட்ருக்கு அந்த அளவுக்கெல்லா நம்ம வாங்க முடியாது ஆ இருக்கு அது வந்து தானாவே அதுல போட்டா பீட் பண்ணிட்டு அது ஆம்மா
ஆனாப் பா
ஆ அந்த மாரி ஆமா இருக்கு இருக்கு இருக்கு அது எல்லாமே இன்னு கொஞ்ச காஸ் ச்சே அதா பேக்கரியிலல்லாம் யூஸ் பண்ற கையால லெல்லாம் யாரும் பண்ண மாட் டாங்க ஒரு பெரிய மிஷின்ல போட்டாங்கன்னா ஆமா
அ நெறைய செய்யும் போது கையால செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லயா
ஆமா
இப்போ து பிஸ்னஸ் எதும் பண்லயா தோழி
இப்போ வேற வீடு மாறிட்டோம் ஒரு பழைய வீட்லருக்கும் போது எங்க்கு ஆடர் நெறைய வரும் இப்போ வீடு மாரி ஒரு மூணு மாசோ ஆகுது அதனால எதும் இப்ப பண்றதுல்ல இனி மட்டும் தா அத பண்ணணும் அது அப்படியேதா இருக்கு அந்த நீங்களுமே ஹெல் தியா எதா பண்ணலாம் கொழந்தைகளுக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் இருக்கு பாத்தீங்ளா
ஆமா
அதுல்ல எல்லாமே பண்ணலாம் கேக்கு நம்ம கோதுமைையல பண்ணலா
ஆ கோதுமைையில எப்டி பண்ணுவீங்க கோதுமைல எதுகுதா உம் எப்டின் கொஞ்ச சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்ச செய்யக்லா சொல்ட்டுதா
அப்டிங்களா அத சொல்லும்னா அத அளவு அளவு வேணா சொல்ல நீங்க நா சில இதெல்லாம் சொல்ல யூடியூப்லயே நறைய வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க இப்பதான கத்துக்கிறீங்க அதனால போ ஜின்னதா நீங் ஒரு கப் கேக் மாரி செஞ்சா கொட ஓகே ஒரு க்ளாஸ்ல போட்டு ஒரு கேக் பண்ணி பாருங்க ப்ஸ்க்கு அதுவே ஒரு கேக்கு மாரி வரும் அதுதா சொல்ற
உம்
வெறும்மே அந்த கோதும மாவு வெண்ண இருக்குல்ல பட்டரு
ஆமா
அப்புறோ சுகரு ஐ எசன்ஸ் இது எல்லாமே நல்லா பீட் பண்ணி அது மேல சும்மா சாக்லேட் ச் போட்டாலுமே கேக் நல்லா வரும் ஒரு பிஞ்சு மட்டும் பேக்கிங் பவுடர் போடணும் அவ்ள
ஓகே தோழி ட்ருக்கு
இதுதான் இது நம்ளே வீட்லே பண்ணுறது இதுக்கு அதிகமான பொருள் ஒன்னு தேவ
ம் கண்டிப்பா ஒரு நாள் செஞ்சு பாக்கணும் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா செய்யனும் சரி நம்ம ஒண்ணும் இன்னொரு இதுல பேசலா நறைய உங் கிட்ட நா நறைய கத்துக்கணும் எங்கிட்ட இருந்து நீங்க நிறைய ரெசிபி
என்கிட்ட கத்துக்கறளவுக்கு ஏதாவது இருக்கான்னு தெரில ஆனா உங்ககிட்ட நறைய இருக்கு தோழி
ஆ புதுசு புதுசா சொல்றீங்க பீட்ரூட்ல ஆ பூரி செய்வீங்க அப்டின்னு சொல்லிட்டு பாலக்கீரை அந்த மாரி நானு அந்த மாரில்லா எதுவும் செஞ்சதில்ல தோழி
அப்டிங்களா இனிமேட்டு செஞ்சு பாருங்க கொழந்தைங்க ரொம்ப ஆர்வமா சாப்புடுவாங்க
ஆ ஓகே கலர் அந்த கலர்